ஹலோ
கேக்குதா
ஆ சொல்லுங்கக்கா என்ன பண்றீங்க
இங்கதா இருக்கோ நீ என்ன பண்ற
நா இப்பதா தம்பியை தூங்க வச்ச என்ன சாப்பாடு செஞ்சாச்சா
அதா சாப்பாடு தா சொன்னேனே சாம்பாரு கோ கொவாக்கா் மசாலா உருளைக்கிழங் பொரியலு அதான் செஞ்சோ இப்ப வந்து நா உருளைகிழங்கு பொறியலு ஆமா ஆமா காரமாதா எண்ணெ கொஞ்ச கூட ஊத்தி அடி சும்மா பொறிப்போம்ல உருளைக்கிழங்கு மட்டு போட்டு மொளகாத்தூள் போட்டு ஃப்ரை அது
ஏ உங்களுக்கு கோவக்கா புடிக்காதா
புடிக்கு அத புடிச்சுல்ல சாப்ட மாட்டே சாப்பிடணுங்கறதுக்காண்டி சாப்டுவே
கோவக்காய ஆ அதனால உருக்கிழங்குனா விரும்பி சாப்டுவீங்க
ஆ ஆமா
உருள உருளக்கிழங்கு தா எங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த இது உசு
இல்ல உங்களுக்குன்னு இல்ல பொதுவாவே நே நெறைய பேருக்கு அது தா
உருளக்கிழங்க உருளக்கிழங்க அதோட குண வந்து அது அவ்ள பிரதிபலிக்குது எது குடுத்தாலு எது கூட குடுத்தாலு ஒத்து போயி ஜெல்லாயி சமை
ஜெல்லாயி ஆமா ஆமா ஆமா
திடீன் பாத்தா சிக்கன் கூட போட்லா சிக்கன் கூட போட்லா மட்டன் கூட போட்லா இல்ல பாத்தா கூட கூட
ஆமா ஆமா அதாது இப்ப கறியெல்லா கொஞ்சமா இருந்துச்சுன்னா இத கொஞ்ச நாலு உரு டி நறுக்கி போட்டு சேத்து வச்சு உட்டுர்லா ஆமா அதே மாரி காளான் இருக்குல்ல காளான் காளான் வைக்கும் போதுமே பத்தல ன்னா சேத்து போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்ச நறைய கடைக்கு நம்மளுக்கு
இப்ப நம்ம சிக்கன் செய்வோ பாருங்க ஒருவேல சிக்கன் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க சிக்கன வறுக்கும்போது இந்த உருளக்கிழங்கயு கொஞ்ச போட்ருவோ அது தனியா பாயில் பண்ணி உரிச்சு போட்டு சூப்பரா இருக்கு ஆ நாங்க போடல இந்த தடவ இன்னைக்கு ஆ
நான் கேட்கனு நினைச்சுட்டே இருந்தே நம்ம ரீசேலிங் பண்றோல
ஆமா
அதுல எந்த மாரி கலெக்ஷன் கஷ்டமர் எதாவது கேக்குறாங்களா இந்த கலெக்ஷன் வேணு அந்த கலெக்ஷன் வேணு அப்டின் சொல்ட்டு
அவங்க எதுமே கேக்கவே மாட்றாங்கக்கா ஏன்னு தெர்ல
ம் ம்
நம்ம எது போட்றோமோ அவங்களுக்கு ஆட்ரு வந்தா மக்கள் வந்து இப்ப ஒரு பய வேற வந்துருச்சு மக்களுக்கு நறைய பேரு பண்றாங்கல்ல
ஆ ஆ
ஆ நம்மல்லா வந்து ஆ ஃப்ரா அதுதா நா சொல்ல வறே ஃப்ராட்ஸுல்லா பண்றாங்க அப்டிருக்கும் போது நேர்மையா இருக்கிறவங்களுக்கூ இந்த பிஸ்னஸ் பாதிக்கப்படுது
அதுதா அதுதா ஒரு பொண்ணு கேஷ் ஆன் டெலிவரி இந்தா எனக்கு உடுங்குக்கா இல்லனா எனக்கு வேணாக்காங்குது கேஷ் ஆன் டெலிவரில தா வாங்குமா நம்மள் நம்ம பண்றதுல ஆன்லைன்
ஆனா இப்ப நம்மளோடதெல்லா
எல்லா டீலர் நம்மளுக்கு குடுக்குற டீலர்லா அது குடுக்க மாட்டிகிறாங்கல்ல கேஷ் ஆன் டெலிவரி
இப்ப நம்மளுக்கு எப்டின் வச்சுக்கோங்க இப்ப நம்மல்லா வாட்ஸ்சப்ல மெஸ் சேஜ் போட்டு நார்மல் காலு நம்மளுக்கு பண்ணலா நம்ம எல்லா நேரமு அவ்ள வ்ளதா இருக்கூ
மாரி ஆளுங்கள தா நம்பி ஆடர் போட மாட்டேன்றாங்க ஐப்ப நம்ம ரீசேலிங் அடியானதுக்கு என்ன காரண தெரியுமா இன்னொன்னு ம்
என்ன கார்ணோ
மீஷோ
ஓ அப்பிடியா ஆ
மீஷோ மீஷோ ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இந்த மாரியான அதெல்லா வந்துட்டு ஈஸி ரிட்டன் பாசிபிள் ஈஸியா நீ ஆடர் போட்டுக்கலா ஆமா அதுல கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் நீ யோச்சு பாருவே எல்லா வசதியு இருக்குங்கும்போது நமக்ட்ட எப்டி வாங்குவாங்க
புடிச்சா வாங்குவாங்க அப்டியே ரிட்டன்ன தூக்கி போடு வந்து வாங்கிக்க வானா முடிஞ்ச்சி இங்க அப்டினா புடிச்சாலு புடிக்கலனாலு வாங்கிட்டா வச்சு தானே ஆகணு
வாங்கிட்டா வச்சுதா ஆகணு நம்ம ரிட்டன் குடு குடுக்க மாட்டோ அது ஒரு இது இருக்கு அங்க வந்து ஒடனே ரீஃபண்டு வித் இன் ஒன் ஆர்ல ரிரீ ஃபண்டு நம்ம நம்ம டீலர்ட கேட்டு வாங்கிக்கி அவ வந்து நீ ஏதாவ்து ஆடர் குடு காசு கேக்காதாம்பா அப்ற நம்ம காச பெரட்டி நம்ம ரிட்டன் போடணு இதுக்கு ப்ராசஸ் ஆயி ரெண்டு மூண் நாள் ஆயிரு இதெல்லா அங்கல் இல்லல்லப்பா
ரெண்டூ ரெண்டு மண் நாள் ஆகுது பாருங்க
அதே மாரி ரிட்டன் இல்ல ரிட் டனுக்கு நம்ம என்ன பண்றோ வீடியோ கா வீடியோ வேணூன் கேக்குறோ ஓபன் பஸ் தல் வீடியோ மஸ்ட் அப்டின் சொல்லி போறோ அங்க
அதது நம்ம கேக்குறதோட டீலர்ஸ் நம்மட்ட கேக்குறாங்க
அதா ஏனா நானே வந்துட்டு மீஷோல ஆடர் பண்ணி வாங்கி ரிட்டன் போட் ட்ருக்கே
அக்கா நாப் பாருங்க ம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல நா சொல்லிக்கிறேல இருல ரிட்டன் போ போட்டே ஒருத்தர வாங்கி நல்லால்லன் சொல்லிட்டு அப்ப ஆ ஒன்னுமே கேக்கல ஃபோட்டோ கூட கேக்க்கலன் வச்சுக்குவே ரிட்டன் ரிட்டன் ஒடனே எதாவ்து ரெண்டு ஆப்ஷன் இப்ப என்ன வ வந்த பொருள் வந்து டேமேஜா இருக்கா இல்ல க கா குவான்டிடி கம்மியா இந்துருக்கா அந்த ரெண்டு மூணு கொஸ்டின் தா கேக்றாங்க அத்ல வந்து எனக்கு டேமேஜாருக்கு ம் அதா அதா ஏதாது ஒண்ணு எது பிக் பண்ணால் செரி ஒடனே ரிட்டன் உங்க ரிட்டன் பிக் கப் ரெடி ஆயிர்ச்சு ரெடியா வச்சுக்கங்க உங்க பார்சல வந்துருவாங்க ரெண்டு நாள்ல வந்துருவாங்க நாளைக்கு வந்துருவாங்க அதே மாரி அவ சொன்னோனே மறுநாளே வந்துராய்ங்க அதுதா
வற ஒன் அவருக்குள்ள ரீட்
ஆமா அதே மாரி கலெக்ஷன் பாரு ஐம்பது நூறு கூடு இருந்தாலு எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பத்தி
ஏ ஆனா நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன் ஒண்ணு கூட அங்க இல்லக்கா நான் அதை பாத்துருக்கே நம்மகிட்ட இருக்கற ஸ்டோன் ஒர்க் சரியிலாம் இருக்கு பாருங்க அங்க இருக்குமா அதெல்லா
ஸ்டோன் ஒர்க் சரிஸ் இருக்காது மோஸ்லி அது இருக்காது ஆமா அந்த பட்டை சாரீஸ்லாம் இருக்காது ஒரிஜினல் பட்டை சாரீஸ் இருக்கு
ஆ அதுல நம்மகிட்ட இருக்க சாரீஸ் எல்லாமே மேக்சிமம் அங்க இல்ல ஆனா என்ன வழா ப்ராடக்ட்டும் கிடைக்கு கிச்சன் ஐட்டமா கிடைக்குது கிச்ச கமா கிடைக்குது
ஏ அத ஏன் கேக்குறன் எங்க அம்மாவை நான் கிண்டல் பண்ணுவே அம்மா உனக்கு பேரு வந்து அம்மா இல்லம்மா நீ மீஷோ அம்மனு உனக்கு பேரு நூறு நூறுபா நூத்தி இருபதுரூபா நூத்திஐம்பது ரூபாய்க்குள்ள எல்லாமே புக் பண்ணி வாங்குவாங்கல்ல கிச்சனுக்குள்ளதா இருக்கட்ட வீட்டுக்கு தேவையானது எல்லாமே அதுல போட்டு போட்டு வாங்கி சின்ன ஆமா சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா புது புதுசா ஒரு பொருள் வச்சிருப்பாங்க பூண்டு உரிக்கிறதா சின்ன மிக்சிய கூட சில்வர் லஸ்ட்ரா அந்த மாதிரி நிறைய இருக்கு மீஷா அம்மனு உனக்கு பேர் வச்சிட வேண்டியதம்மா எத்தனை அப்ப அதே ஆமா
அவங்களே போட்டுக்குவாங்களா ஆடு
இந்த படத்துலல்லாம் கூட காட்டுவாங்கல்ல பீச்சஓரமா ரெஸ்டாரண்டட்ல அந்த ஜூஸ் ஒரு பெரிய பெரிய கிளாஸ்ல போட்டு ஒரு சில்வர்ல போட்டுஇருப்பாங்க பாரு ஸரா அந்த மாதிரி ஸ்டரா ஆமா முட்டை விக்கிறதுல இருந்து ஜூஸ் போடுற ஆமா ஜூஸ் போடுறது முட்டா வைக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே வித விதமா இருக்கு டிசைன் டிசைனா
இதெல்லா யார் ஆர்டரு போட்டா
எங்க அம்மாதா
அவங்களே போட்டுக்கறாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஈஸியா தானே இருக்குது
ஆ ஆமா அது சொல்லு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு பேமெண்ட் அதுலயே கூட பண்றாங்க சொல்லு வேறது இல்லனா வீட்டுக்கு வந்தானே குடுத்து வாங்கிக்கிறாங்க நம்மளும் பேசாம அந்த மாதிரி ஒரு ஆப் வச்சு நடத்தனாத்தான் நம்மளுக்கு நல்லா பிசினஸ் வரும் அதுக்கு
வீட்டுக்கு வந்தா காசை கொடுத்து வாங்கிவோ இல்லன்னா இருக்கட்டும்னா ஆடுற போடபடி போட்டு வைப்போம்ன்னனு நினைக்கிறதா நான் மட்டு நீங்க நம்மளல்ல நானும் எனக்கு எனக்கு மீஷோ போய் பாக்கறது எனக்கு பிடிக்கும் பாருங்க இந்தமோது ஒரு சாபிங் போற மாரி ஒரு பீலு
அதுதா என்ன கேளு இன்னு காமெடிய கேளு எங்க அம்மா திடீனு போனை பார்த்துட்டு இருந்துட்டு என் தம்பி டேய் நான் ஷாப்பிங் போணு காசு குடுற சாப்பிங்கா நானே எனக்கு வறன் அதிர்ச்சி ஆயிட்டே என்ன ஷாப்பிங்கனா மீசோல போய் ஆர்டர் பண்ண போறேன் அது காச கேக்குறே
பாத்தீங்களா அது மாரிதா நா நா என்ன பண்ணுவே அப்போ சும்மா இருக்கும் போதெல்லா உண்மையா போய் பாப்பே பாக்கபோதால ஸ்கிரீன்ஷூட் எடுத்து வச்சுக்குவே ஆனா ஒன்னு கூட இப்பக்கு வரைக்கு வாங்கல ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்குவே அது எனக்கு
ஹார்ட் சிம்பிள் இருக்கும்ல அது குடுத்தீங்கனாவே அது நம்மளுக்கு லைக் கொடுத்து வச்சதுக்கு சமம் அத அப்ப அப்படி அததுலே இருக்கு நம்ம எப்ப வேண அதை போய் ஆர்டர் பண்ணிக்கலா
அது என்னமோ தெரியல டக்குன்னு அது எனக்கு கேலரியில இருக்கணு அந்த ஆப்பே அழைஞ்சிட்டா கூட கேலரியில இருக்கும்ல
ஆமா ஆமா ஆப்ப நம்ம அழிக்காம அது அழியாது
அப்ப நான் அழிச்சிட்டுவேன்லக்கா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்புற வந்தா டக்கு நா அதைதா அழிப்பே முதல
ம் ம்
தேவப்படும்போது ஏத்திக்கலானு அழிச்சுட்ருவே அதுனால பொழுதன்னைக்கு நானு ஆ இதுலதா இருப்பே மில்ஸ்
இல்ல நா இப்ப என்ன சொன்னனா நீ லைக் குடுத்து வெச்சிருந்த அப்டின் னா நீ ஏப்ப அழிச்சிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ஏத்துனாலு அந்த லைக்ஸ்
இருக்கு ஆனா நா ஆப்பே தேவப்படல சும்மா பாக்கணுன் நெனச்சேன்னா போய் கேலரில பாக்கலால்ல
ஆ ஆ ஆ செரி செரி அந்த மாரி அ லைக் லிஸ்ட்டுல நெறையா இருக்கு
அம்மா மாரி நானு கிச்சன் ஐட்டந்தா பாப் பே புதுசு புதுசா எதெதுக்கெல்லா கொண்டு வந்திருக்காங்க நானு எதெதுக் கெல்லா நானு போ இப்ப பாருங்க ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் வாங்கனே முன்னாடி அது ஒரு லோ ப்ரைஸ் தா ஒரு டூ ஹண்ட்ரட்ட்ருக்கு
ம்
குள்ள தா ஒரு பத்து கிலோ வரைக்கு வெக்கலானு சொல்லிருக்கு எட போட்ற மிசின்
ஓ செரி செரி ஆ இப்பா நாங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு இருக்குல்ல ட்ரிம்மரு சாரி அந்த ம் அ அம் அதுக்கு பேர் என்னமோதா சொல்லிர்ந்ச்சு வெயிட்லிஸ்ட் லிங் இருக்குல்ல இப்டி ரவுண்டா இருக்கு அத எதாவ்து ஒன்ன பிடிச்சிட்டு இப்டி சுத்தறது இடுப்பு எக்ஸ் ரைஸ்க்கு ஆ அந்த மாரி ஞானு அது அ எல்லாமே எவ்ளவு நூத்தம்பது, எரநூறு, நூறு அவ்ளோ தா ரேட்டு அதனால அதெல்லா வாங்கி வச்சு வீட்ல எக்ஸசைஸ் பண்ணிட்ருக்கோ
நம்முளு எனக்கு இந்த வயித்துக்கு சுத்தறது இடுப்புக்கு சுத்தறது வாங்கனு
ஆ ஆமா நூத்தம்பர்ருவாய் என்னமோ தா ரெண்டுமே வாங்குனே காம்பா ஆஃபர் ஒனக்கூட அந்த லிங்க்க ஷேர் பண்ற பாரு காம்பா ஆஃபர்ல வாங்னோன்னா அது வந்து ரேட் கம்மி
முன்னாடி வந்து நா அந்த ஒரு பெல்ட்டு வாங்கிருந்தே அந்த பெல்ட்டு ரொம்பவே எனக்கு யூ ஸ் ஆச்சு தா அந்த கொழந்த பொறந்த டைத்துல பெல்ட்டு போட்டுட்டு போரும்போது அது கொஞ்சோ வயிறு உள்ள கொஞ்சோ அமுங்கன மாரி இருந்துச்சு அதுக்கப்றோ அந்த பெல்ட்டே லூஸ் ஆயிடிச்சி இப்போ
ஆமா அந்த கொழந்த பொறந்தா தொப்ப
இப்பயுமே எனக்கு வந்தது சரியாகலக்கா இப்பயு எனக் அப்பிடி தா இருக்கு
அதுக்கென்ன பண்றது? கொழந்த பொறந்துர்ச்சில்ல அது நெறைய பேருக் கு அப்டிதா இருக்கு அவுக ஒடம்பு வாக பொறுத்துல்ல சில பேருக்கு வரவே வராது சில பேருக்கு வரு ம்
ஆ
ஆ சேரிப்பா
ஆ செரி சேரிப்பாவா